ஆகே
கேக்குது என்ன காலி முடியல போல உங்களுக்கு இன்னு
ஆமா
சேர்
அதுவு கம்ப்ளீட் ஆகனுங்களா
ரெண்டுமே முடியணு ரெண்டுமே முடிஞ்சு நோட்டிஃபிகேஷன் ஒன்எய்ட்டி மினிட்ஸ் கம்ப்ளீட்டட் னு வரணு
ம் ம்
ப்றென்ன சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்டாச்சு என்ன சாப்பாடு
ம் காலையிலயே இட்லி சாப்பிட்டே
சரி ஒர்க்கு போய
தோச சாப்ட மினிஸ்ட்ர் வேலைக்கு வரல வர்ற வழியிலயே ஆமா இட்லி தோச ரெண்டுமே சாப்ட ம்
தொட்டுக்க
போர வழில தா உட்காந்துட்டு இருக்க சாம்பார் பொட்டுக்கல்ல சட்னி லைட்டா தக்காளி சட்னி இல்ல நாங்க கடலையும் போவோம் கள்ளக்கோட்ட வேர்கர்கடல
ஓ வேர் கடல் சட்னி நாங்க வந்து தேங்கா சட்னி இல்லனா பொட்டுக்கல போடுவ வேர்க சட்னி வச்சது கெடையாது
சூப்பராருக்குங்க வச்சு பாருங்க
ம் இனிக்கும்ல இல்லையா இனிக்கிற மார்ருக்கு அது எனக்கு
இல்ல இல்ல சூப்பரா இருக்கு
ம்
ம் ஆ ஒர்க்கு போற வழியிலே உகந்து கால் பேசிட்ருக்க போனு ம் கால் என்ன எ எயிட்டின் கால்ஸ் வருங்கங்கள டாஸ்க் கு
ஒரு நிமிஷோ வந்த பொறவு எனக்கு அவங்கல்ட் தா